ஹலோ கேக்குதா கெளதம் என்ன பண்ட்டுருக்க
எழுதிட்டுதா இருக்கே பீல்லு
பில்லு எழுதுதியா
பேமண்ட் வவ்ச்சரு
பேமண்ட் வவ்ச்சரா என்ன போன என்ன பில்லு ஓ இவங்கல்லா பண்ணி இருப்பாங்களே அந்த மாறி
ஆ அந்த மாறி
ஓ
நீ என்ன பினான்ஸ் போயிட்டயா எப்டி
அங்கதா ஒக்காந்துருக்கே
உட மாட்டங்கானோ
ம்
நீ என்ச்சி கேளுல
அவுங் உட மாட்டாங்கல அவர்ட்ட கேக்ணு அவுரையு ஆளக் காணம்
இப்ப நா ஒனக் அடிக்க அடுத்து நீ எனக் அடி
ம்
போ நீ பத்து நிம்ஷந்தான கரட்டா
ஆமா அது அதுவா கட்டாயிரு
அதுவு கட்டாயிருமா
ஆமா பத்து பனெண்டு நிமிஷோ தாண்டுன உட்னே கட்டாயிரு
மதன் நல்ல போடு சட்டிவிகேட்டும் வாங்கிட்டு
ஆமா பிச்சக்கார கேட்டா நா கோர்ஸ் படிக்கேங்கா என்ன செய்ய காலக்கொடும
டேலியு பவர்பாயிண்டும் படிக்கணு டேலி எக்ஸ்சல் பவர்பாயிண்டு இந்த மூனும் மேஜரு இம்பார்ட்டனு
அங்க ஃபுல்லா என்ன பண்ணுதாங்க எக்ஸ்ஸல்லு இதா டேலியா டேலி இருக்காதே டேலி இருக்கா
இருக்கு
ஓ ஹோ
ஃபினான்சிலா
ஆமான்ன மேக்சி எல்ல எக்ஸல்லு இத பவர்பாய்ண்ட் தேவப்படுமா என்ன
அ பவர்பாய்ண்ட் உண்டுல்லன்னு
ஓ பாத்தா அழகான லீவ்ல கொஞ்சு ஒரு பத்து நாள் கெடக்கு படிக்கணு படிக்கலா வீட்டு பாண்டே உ ம் ஃபஸ்ட்டே யோசிர்க்குணு செகண்டே ரெண்டாட்டி கேட்ருக்கணு என்ன முக்யமால்ல ச்சும்மாயே சத் போய் டைம் குடுத்தலாமா அப்டின்னு
சும்மா தான்டா
அதா இப்ப போலா தெரிலயே ஃபர்ஸ்ட்டே எதனா
இது வந்து அடுத்த வருஷத்துக்கான இது ட்ரையல் டயல் பாக்குது
அடுத்த சன்னார் குத்யா
ஒத்தேல உக்காந்துர்க்க
உ ம்
நக்கானு
நக்கதா ப்பதா நா ஒன்ட்டதா பேசியிட்ரிக்கேன் உ வேலையா இருக்கானா
ஏல இருக்காங்ளா
சும்மா அவ்ங்கூடையே பெய் என்ன வேலன் பாருல
கால்பேஸ்லதா அவ்ங்ளுக் வேல
ஓ ஃபோன் பேஸ்ன வேலயோ
ஆமா
நீ அடிச்சி பேச வேண்டிதன
என்னன்னே தெர்ல ப்ரோ இது
ஏல ரெண் நாள் ஒரு வாரோ இர்ந்துருக்கு ஓ குடிச்சிர்க்காங்களோ
இது என்ன இப்போ ஃபீல்டுக்கு போய்ர்ப்பாங்கள்ளா
ம் ம்
அதுல நம்பர் குடுத்துருப்பாங்க அதுல நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணணும் தேங்க்யூ
சேரி சேரி காலேஜ் எல்லாம் இன்னைக்கு தானே ஓப்பனிங்
சும்மா இருக்க வேண்டியது இருக்கு சே செரி அவக ஒரே எடத்துல
நேத்திக்கு போட்டோ போட்டோ எடுத்து அனுப்பணுமுல
ஆ
சொல்லனும்டா
செல்லாதா
ஆமா ஜி பி எஸ் ஸோட ஃபோட்டோ எடுத்தியானுப் பாப்பான்
அதா அந்த போட்டோ காட்னோம்ல அதா போட முடியு இந்த போட்டோ ஒப்பிர்றாது
அதான் இன்னைக்கு சும்மாவே ஒரு ஆர்டர் போட்டு எடுத்து அனுப்பனும் செல்பி எடுத்து அனுப்பனு
அப்டி மூஞ்ச வச்சி சும்மா செல்பி மாறி அடி வா‌
ஆமா செல்பி எடுத்து அனுப்பனும் எனக்கு ஒருது ஒண்ணு கூட டிக் விழல கன்பர்மேஷன்டிகுள்ள டிக்கி ஆமா அனுப்புற பாரு உனக்கு
ஓ டிக்கா போடுவாங்களா மேம் ஒரு நாளுக்கும்
ஆமா ஒன்னு கூட போட்ல எனக்கு மதனுக்கு மதன் கூட ரெண்டு நாள் எடுத்து போட்ட எடுத்து அனுப்பிருக்கான்
தெரிஞ்சோ ஒரு ஒரு வாரோ போலா நானு போய்ட்டு நா ஆறு நாள்ல அது ஏழாது நாள் நெனைக்கே ஆமா
எனக்கு நா அப்ப நீங்கதா டிக்கி மொத டிக்கி
ஓ ரெண்டு வாரம் இல்லண்டு இந்த ஒரு வாரம் புல்லா வந்துட்டு அடுத்த வாரம் நான் வரல நான் போறேன் அப்டின்றான் அடைச்சு வீடாச்சும் சும்மாவே எரிச்சலாருக்கு சாரு எரிச்சு இருந்தா வாரம் இருக்கவும் வந்தாவ
இன்னக்கி என்னுமு உண்டோ உனக்கு இன்னக்கி
அப்பறம் சனிக்கிழமையும் வரவேணும் நான் இந்த வாரம் ஏதாவ ஒரு நாள் காலேஜு போற அப்டின்னு ஏதாவ சொல்லி அடிச்சிட்டு போகணும்
இந்த வார ச்சொல்லாதல அடுத்த வார ஜொல்லு
அடுத்த வாரமா அடுத்த வாரமு வரணுமா அற நெனச்சாலே காண்டாவுதே
நீ அழகாங் வாங்கொ அந்த கம்பெனிக்கா போய்ர்க்லா ரொட்டேட்ரா
ஆ ஆனா அங்க ரெண்டு நாள்ல இருவத்தஞ்சி பேருடானுவ அப்டின்டானுவ ஜி‌ பி எஸ் போட்டாங்க போட்டா கூட ஒண்ணும் தெரிஞ்சிருக்காதுல இப்படினு தெரிஞ்சா என்னே சம்பளமாது குடுத்துருப்பான் ம் ஏன் அதே மாதிரிதான் அங்கேயும் உக்காற போற என்ன சின்ன சின்ன வேல இரு
இங்க கொஞ்சம் வேலை இருக்கும் இங்க வேலை கிடையாது சுத்தமா கிடையாது அடுத்தது யாருக்கு ஆண்ட்ருக்கு தா அடிக்கணு ஒரு நிமிஷம் பேசிட்டே இப்படி வந்துட்டேன்
பேசிட்டே ஆனாலு அதுட்ட பேசல
காய்சி கேட்டேன்
நா ஆல்ரெடி
நாளைக்கி வந்து ரெண்டாவது டேசிக்கே ஒண்ட பேசிட்டு இருக்கே
எத்தன பேர்கிட்ட பேசிருக்க
இவன் ரெண்டாவது
எழுதணும்
ம்மா
ஆ பேசிட் டக்கு டக்னு மு நா என்ன இன்னிக் ஒரு பத் எத்து முடிக்லா அவ்ளதா அதுக் மேல ஆவா எட்டுது அதுல நாலு தலா மொத்தம் பத்து தானா
ஆமா இன்னையோட முடிஞ்சுட்டுங்களா க்ரூப்ல போட்டு விட்டுட்டாங்கல்லா
பாத்த அப்றோ பாத்தா இருவத்தெட்டு காலோ எவ்ளோ சொல்லிச்சே
இருவத்தெட்டு காலா
ஆமா இருவத்தஞ்சு ஆன அந்த மீட்டிங் எதோ ஆன்லைன்ல அட்டன் பண்ணம்லா அதுல போட்ருந்ச்சு அந்த அக்கா சொன்னாங்க அது சேருத்துல இருவத்தெட்டோ இருவத்தஞ்சி கால் பேசணு அப்டின்னாங்க அல மொத்த நாலு காலோ அஞ்சி காலோ எப்டியா கட்டாய்ருமா இருவத்தஞ்சி காலு பேசிர்னு அப்டின்னாங்க எ பத்தே ஆவ் முடிச்சி ஆனா ந பத்து புடிச்சி நா ட அதுக்குன்னு நெஸ்ட்டு குடுத்துதா தெரியு பனஞ்சு போச்சுனா அப்பு இருவத்தெட்டு தா
இப்ப நீ உனக் எத்தன
எட்டு அல மூணு காலு பெய்லு மூணும் நாலு காலு இது
எதுக்கு வீனா ஜீ
அ சும்மா போன் அடிப்ப க கனெக்ட் ஆவாது ஆனா அது இதே எத்துடும் ஒனே எடுத்துரு அ ஜீரோ செகன்ட்ல போயிரு இன்னொரு ஆளுக்கு போன் அடிச்சா அது போகாது இதே ஆவாது ஏற்கனே போன் அடுச்சுட்டிங்க அந்த மாரி வரு அது ஒரு கணக்குல வந்துரு
வெளியவா நிக்க
ஆம்மா
காத்து அடிக்கதா அதா கேட்டே
ஆ கொஞ்ச நேர கூட உக்கார முடியாது
ஒரு ஃபேனா கேட்க வேண்டியத அவன்ட்ட அப்போ டேபிள் ஃபேனு
டேபிள் டேபிள் ஃபேன் இருக்கு அதா வெக்கடிக்குங்க
ம் அப்ப ஒரு துணி ஓ இது இருக்குலா கர்சிப்பு அத ஈரத்துல முக்கி டேபிள் பேன் மேல போட்ரு
நல்லாருக்கா அவங்க வந்துருவாங்க எதுக்கு அ நா இப்போ
அடுத்த வாட்டிலு வெளிய போய்ரணு சென்னை தா
சென்னை அதா சென்னைதா போனு சிறையாது
எனக்குமே ரிசல்ட்டு பாத்தாவே பயமா இருக்கு அவளா வரகிற நீங்க எத்துருச்சு இவ்ளதா
நீ நல்லாதாப்பா எழுதிருப்ப எனக்கு தா பயோ
கூட எனத்த கெட்டிங்க் பாத்துட்டு போனாங்க இந்தாட்டு ரொம்ப
அ பினான்ஸ் பினான்ஸ் தா மாட்டிக்கிடுனு நெனைக்க பினான்ஸும் வேறு என்னது ஒரு தீரியில ஏதோ ஒழுங்க எழுதுள
எனக்கு எல்லா அடிச்சிடு நீ நீ தான ஒண்ணி எல்லாமே அசால்டு
அப்பால ஸ்டாட்டு பாரு ஸ்டாட்லனுக்கிருங்க கனச்சற மத்ததோட தீல் விழுந்தா கூட எழுதிரலா நம்மளுக்கு வேற அது கடைசி செம்மு ரெண்டு இல்லா மூணு எனக்கு ரெண்டு விழு நெனைக்கே மூணுலா போச்சுன்னா கஷ்டோ
எனக்கு அவன அடிச்சுடு
அப்பளல்லா அடிக்காதா
வந்துரும் ரெக்கார்டு பிரகேர் எம் பி ஏ அதுல போர்டுல வேற வந்து
சேரி நீ என்ன படிச்சிருப்ப எனக்கு தெரியு யாரு அ அ ஒரு இதுல ஒரு மெசேஜையு காணமே குரூப்ல நீ படிச்சிருப்ப
சம்மு மட்டுதா பாத்தே
என்னா போதுமே தீயிரில ரெண்டு அரியர் இருந்தாலு பிரச்சன இல்லல அது பிரின்டிங் பிரஸ்
அழகா அஞ்சு நீயு பேய்ருக்கலா தெரிமா நீ
அங்க போய் என்ன செய்ய அங்க பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க
இப்ப ஆள் எல்லா முக்கியோ இல்ல நா சும்மா சொல்றானுவல இதுவு சர்பிகேட்டு ஜே ஜி பி எஸ்சூ ஒரு நீ என்ன அங்க கத்துகிட்ட
ப ம் ம்
அதுதானே பிரின்டீங்க அடிச்சு குடுக்கணு கஸ்டமர கரெக்ட் பண்னணு
நா அழகாக அங்கயே போயிருப்ப அதுகூட நல்லாந்துருக்கு
அவறாவது சேர் ரைட்டு ஒரு நாளைக்கு இரநூற் ரூவாண்டு தந்து இருப்பாரு ம்பாங்கே
இல்ல அவன்ட வேலைக்கு போணுல்ல அவன்ட போனா கூட நானூற் ரூபா அழகா தருவா
அமீரா
உம் உம் ஆமா
ரொம்ப அழகா தந்திருப்பா
வேலையு அவ்ளோ இருக்காது எப்மா ரெண்டுதயு கலத்தனமா மாட்னமா தோ அவ்ளது அக்கவுண்டஸ் பாத்த முடிஞ்சி
அடுத்து ஹரிமாஸ் ஹரிம்ல்லா அடிக்கணு
அவன்ட இல்ல நாங்க ஏத்தவே இல்ல
இந்த இருக்குல்ல ம்
அவன் சொ ஏத்த அன்னைக்கே சொல்ட்டே ஏத்த மாட்டே அப்டி இப்டின்டா அத கரெக்ட் பண்ணி ஏத்த சொல்லு ஆமா ஜோ வச்சுருக்கா
நம்ம டீம்ல எல்லாரு வச்சிருக்காங்க அப்டிதானே எத்தன நிமிசோ ஒம்போது நிமிசோ ஆயிட்டா
ம்
ஒம்போது நிமிஷோ ஆயிட்டு அபிஷேகோன்னு போட்டு வேற ஒரு படம் வருது உனக்கு ஆ எனக்கும்
உம் சேர் சேர் இன்னிக்கு எப்டியு ஒரு ஏழு எட்டு கால் பேசில்லான்னு நினைக்கே ரொம்ப நாளாது நீ அடிச்சவன்ட்ட அடிச்சோ ஒரு சில நேரம் கரெக்ட் ஆவும் பெப்பிலி இரவத்தஞ்சு பேருக்கு நா எங்கள போவ நினைச்சு பாரு வாய்ப்பே இல்ல அடிச்சங்களே அடிச்சாதா கனெக்ட் ஆயி ஏதோ உனக்கு வாய்ப்பு
பொண்ணுங்க நீ எடுத் அடி
சேர் ரைட்டு உம் அ
ஆ